ஹலோ யோ சொல்லு சேமா
ந சிமா நயா
வணக்கம் தோழி சொல்லு தெரியல நீ பேசிடலாங்க அவங்க பேசலாண வணக்கம் ந வணக்கம் கடகம் தோழா
வணக்கம் நாயா இனிம எல்லாம்ச ந்தா பேசணுமா
நீ தாவா விடு பேசு பாரு மஜாவா பேசுங்க பறா
ஆஹ்
அதமா என் தம்பி சொல்லீங்கன்னா ஏ நீ நான் இதுவும்ல அவைலபிள் போடமா அவன் பண்ணிக்கிறான் போல எனக்கு
ம்
புனியலா
ஆஹ்
நேக்குதான் கோயிலுக்கு போனோம்
காலகஸ்தியா
ஆம்மா
ஆஹ் எவ்வளச்சா
ஒரு ஆளுக்கு முன்னூறுப தான
முநன்னூறு ஆள் முஸ்லிம்டா
வேலை மூச்ச்டுமே தடாக்கு வேற போணுமே ஆனா அங்க ஃபால்ஸ் மூட்டு இருந்த ந ந நாங்க அஞ்சு மணி தான் போனோ‌ நாலு மணியோட கு்ளோஸ்சா
ம் ம்
இய போணமா சீரா வெரி சரி போயிட்டு அங்க பக்கத்துல ஒரு இடத்துக்கு பிரிட்ஜில தண்ணி போற மாரி அதெல்லா குளிக்க ந வாங்கறான் நான் உ வர மாட்டறான்
அப்றோ
சரியான வெளியாச்சு நா முனியப்பதா நானு பாபு விக்கி
அரி பாவா
ஆஹ
நரிசா அப்ப
ஆமாண்டா ஆமாண்டா
அப் ஆனா அது அது நேத்து குரூப்புல அவைலபிள் அவைலபிள் போட்ணுக்கிறா
சரி குருப்புல அவைலபுல்னாலா போட்டிருந்த நீ நைட்டா டேய் நேத்து நைட்டுதா சேரி அவுங்கோ பைய அப்போ
யோ நைட்டு போன் பண்ணி
ஆ
ஆளு ஆள பிராங்க் பண்றோன்னு
அப்டியாடா
ம்க்கும் இ ப்ப கூட போன் பண்ணேன்டா கொஞ்ச நேரோ முன்னாடி
ஆ
ஏப்பா தம்பி நம்பர் எந்த நம்பருப்பா அப்டின்னே கட் பண்ணிர்றா ஆளு அது பயப்பட்றா ம்
ஆ
டேய் அவள பேச சொல்ல சொல்றா அந்த மாரி
டேய் கத்துக்குங்கடா டேய் அவே
ம் நீயேதா இப்ப முட்ச் ட்ட இங்க நம்பதாயா இன்னு
யோ ஏன்னா இது செரியான வெறி ஆவுதுயா
ம்
இந்தா ஒருத்த நல்லா தரமா பேசுனானா நல்லா இருக்கு இவே பே சுறான்னா அவ டாஸ் க்க முடிக்கிறக்குதா பாக்கறானே தவிர நம்முள்த பாக்க மாட்றா
ஒர்த்த இருக்குறா ஒரு ஆடு மாட்டோனு
டேய் நா ரெண்டு கால் பண்ணண்டா விஷ்ணா அவ ஒண்ணு பண்றது க்கு அழறாண்டா நா தொடர்ந்து ரெண்டு பண்றண்டா நா மூணு பண்ணா அப்பதா ஒண்ணு ஒண்ணு பண்ணுவோன்றாம்ப்பா நீ தேவையே இல்லடான்றே ரெண்டு பண்ணிர்றே அப்புறமா ஒரு பணத்துக்கு சாவுறா
யாரு
இது பாபி
டேய் தம்பா இது எல்லாமே காசுதான தம்பா நீ காசு கேட்டாலு காசுதா
ஆ ஆ
செரி உடு இதப்பத் தி இதுல பேச வேணா மேட்ச் நேத்து மேட்ச் ஆடுனாங்களா இல்லயா
நேத்து கிட்ட போனோ நாங்க போயிட்டு சாயங்காலந்தாப்பா ஒரு ஆறு மணி ஏழு மணிக்குதா வந்தோ
நைட் மேட்சா
நைட்டு மேட்ச் சனிக்கெழமனாடா
நாய்த்துக்கெழம
ஞாயித்துக்கெழம நைட்டு மேட்ச்சு கெடையாது திங்க்கெழம இன்னக்கி வேலக்கி போயினுன்னு தேடமாட்டாங்கோ
ஓ
சுத்தி வலையெல்லா கட்டி ஆ மஜாவா ஆட்லாய்யா நீ வாய்யா
வல கட்றாங்ளா
கட்டாச்சு புது டேப்பு புது பாலு ஜெர்சி வேற அடிக்கப் போறோ
எப்ப அட்ச் எப்படா வாங்குனீங்க இதெல்லா
ட்றாங்கய்யா இந்த வாரத்துலயே முட்சாட்டங்கய்யா எல்லா கா இதயு
யாரு வாங்குனா
இவுங்களேதா ம் சர்ணான்னே அது நம் பசங்க எல்லா காசு போட்டு தோ ஜகனண்ணா பால் வாங்கி தந்துது
ஆ
ஒவ்வொருத்தரு அந்த மேரி பண்ணிர்றாங்கோ ஏ உங்க ஏரியா பசங்க ஃபஸ்ட்டு லைட்டு வாங்குறோன்னாங்கோ
வாங்கறானுகளா
அவுங்க லைட் வாங்கி குடுக்குறானுவோ
ம்
அது அவுங்க ஆடினுருந்தாங்கல்ல அந்த டைம்ல வாங்கி குடுத்தாங்க இப்ப அவ்ளவா வர்து இல்ல அன்னக்கி மட்டு சூர்யாவு இவ ஆ டில்லியு
ம்
ஒரு அதா ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல இவரு ஆகாஷ் தான அவுங்க ஆகாசஷ் தான
ஆ
அவுரு அவுரு வந்தாரு அவ்ளவுதா ம் ஆமா டெல்லி மட்டு அதா ஆகஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து ஆடிந்தா
உஹ
விளாடுறானே சும்மாதா ஜாலிக்கு வந்து விளாடுறா போல
ஆ பில்லியா
டில்லி டில்லி ஆவுமா நல்லா தான்டா ஆடுவா
ஆனா
ஆ அவ அதா அந்தஎத்துல அவ நல்லாட்றா
அசோக் ஆன்னாப்பா செமையா இந்தாப்பா
உ மசு போடா டேய் அவ அதா ஃபஸ்ட்டு பாஸ் ச்சா அவனுக்கு பிச்சி குடுத்தாதா பாசு கட்த்தா இந்தா அடிக்கிறாடா மாட்டு படிலா
நா பையன கூட்டுணு வந்துருலான் தா பாத்தே நாட்டிக்கெழம அவனுக்கு பணமத்துக்கீழ உண்டாண்டா அதனால தா இல்ல நேத்தே சொல்லியிருந்தே போலா போலானிந்தா இனி ஆடிலா சாங்காளா
எப்பயுமே சாயங்காலத்துல ஆடுவாங்கோ ஆனா நீ சனி அமசா சனி அம்ம நைத்து ஆனியன உனகு எலாருமே இருபாங்கடா அணிகு
ஆ
சினலா இருக் கோயந்த தா ஸ்கூல் பசங்க மட்டுதா போயிடானு இருபாங்க
ஆ
சின்னவக சின் சின்ன பசங்க லா மத்தபடில நீ சனிகெயம நைடு நாயதிகெயம இது ரெண்டு நாள்ல தா உனகு நலா நெறய பேர் உழ்ந்து ஆடுவாகோ ஒரு மூணு டீம் ஆடு
நா வந்து அது எங்க வந்துங்க ச இப்புவ அனுப அனுபறா வி டிகியா வெளியவ
ஆ
க்கில
அதுவு சத்துதா நீ வந்ததே தெராது நீங்கந்து அசிடான்டா ஐடி
அங் அதெல்லா எங்க வீட்டுல தெரிஞ்
ஆமா சொலுறுவாக வீ இல்லா
ம்
தே பாத்ரூவர்தனு வெயத்த கலகுது பாத்ரூ
இல்லனா மடியல்லு துங்கறனு சொல்ட்டுதா வந்துனு
ஆ
அப்பிடினு செய எதனா ஒன்னு செய்யணு
ம் இல்னா பசங்க வீட்டு மேல ஃப்ரெண்டு் வீட்டு மேல பத்துக்றே
அனுபாதா ம் நா இருகக்மோ மட்டு ஆரம்பிருங்க
ஹு ம் நேத்து நா வீட்ல இந்துதா உனக் ஃபோன் பண்ணிருபடா வர சொல்லிருகலா
நேத்து இங்க வரதந்த சரியானசிருசி எங்க ஊர்ல ஒரு அண்ண அம்பது ரன்னு
ஆ
திதானமாய்
உஹம் அங்க மளிககடியே கெடாது செரான வெயிலு தாண்டா இந்தமேரி அச்சிதாகிகது அங்க
அங்க காளாஸ்திலியா
ம்மா அங்க சுத்தமாவே ல்லேலெ இது இதுவாண்ட வந் சாய்ங்காலோ வந்தவொனேதா காத்தே அட்சிது ஆ அதா சத்திவேடு தாண்டி நம்ம கவரு காட்டு உள்ள என்ட்ரி குடுக்கு போதுதா காத்தே அந்த மயங் மயபெஞ்சா காத் தேடிக்கு பாரு அந்த மேரி காத் தச்சிங்குதா அவுள்தா அங்கலா சுத்தமா கெடயாது
அதுன்னா பண்ட்டோ எல்லாரு மய்ல நெஞ்சிட்டுமா செரி இது த இதுக்குஅப்றோ வேலய ஆ அப்டே ஜூஸ் நா சூப்பு குடிக்க போலா நாங்க நா ஜெய் ஜெய்ச்வெசிர்காங்க ஒரு நாளாய்ர்பா அதே ஜூஸ் குடிக்க போலா அ அப்டியே பேசினேன்தா அப்டியே ஜூஸ் வேணா அப்டியே ரைஸ் போய்ல அப்டின்னா அப்டேஸ் செரியான மய அந்த மய்லே நெஞ்சுனு போய்னு எல்லார்டீம்னு நெஞ்சிட்டு போது பைக் கோட்டினு ஜாலியா போய்ந்தாங்க அங்க போய்டு ஒரு கிலோ வெங்காயோ அரிஜ்சு எத்துனுவாண்றாங்கோ செரானகாம்டி
ஆ ஆ ஆ
ஜாலியாந்து
நைட்டு போனீங்களா சாய்ங்காலமா
சாய்ங்காலோ ஒரு ஆறு மணிக்கா போனோ அப்டியே வெளாட்டு அப்டியே வந்தென்டா மயலியே வந்து மயலியே போன்ற வீட்டுக்கே வர்லடா அப்டே போய்டண்டா மதர முடி வெட்ணு வரதுகுள்ள மணி எட் டாய்சு அவுள்தா அம்போ சிவ சம்போ வண்டாங்கோ உ
நாளைக்கு வேற அசோக்கு பொற்ந்தநாலு போல
உ பிளாஸ்டா
தியாகியா என்ன எதுக்கூப்டாரு ஆ சொல்லியா சொல்லியா
நாளு ஏரியா பிளாஸ்டா
நாளைக்கு பிளாஸ்ட்டு பண்ணோ
உ உ மேட்ச் இருகுதா இல்லியா இன்னிக்கு இன்னிக்கு வந்தா வரும்டா பாத் நாளிக்கு வந்தா வருனு நெனைகிறே
ஆ
ஆனா என்ன ஒரு நாள் வருவா பந்தாயத்துன்னு
உ பயிர் வைக்கிலா
நக்குல்றா
என்னா
எனக்கே தெருல வச்சக்கிரோமா வைக்கல எங்க வீட்டுல
ம்ம் சைலன்டா முடியானா மனுஷன்
தெரியலு வச்சாங்காதா வீட்டுக்கு நோைக்கன் இந்தட இந்த இடையல மாத்தயார வச்சனடா
இத் அவள தா நீங்க வச்சீங்களா ஒரு நாலு காறு வச்சீங்களா காசைப்பாத்தியா வீட காட்டுனியே முடிச்சியா
யோவ் அது சைதோட வீட்டுக்கு அச்சி பண்ணியிலையா
ஆ அது கூட பண்றி ஒரு எத்தினி மூட்ட கெடைக்கு
ஒரு பதினஞ்சு மூட்
பதினஞ்சு மூட்டைய்ல என்னடா ஒரு எட்டு மூட்ட கூட மிச்சுச்சு வச்சு இல்லாமே
அப்டி பாக்காதடா எ வீட்ல எட்டு பேர் இருக்கிறமா ஒரு மூட்ட பதினஞ்சு நாள்தா வருது புர்தா
அப்ப அது கரட்டாதா வருவோம்
அது போட்டா ஒரு காருக்கு ஏது ஒரு அதா ஒரு வருஷத்துக்கு வருல அதா ஒரு வருஷத்து
அதா அது ஒரு காருக்கு ஒரு காரு தாங்கணுல்ல
அதாசனு நான் பாக்கணு
நீச்சை பண்ணே வேலையாவதுல்லலாம்
இதா ஏனா பண்ணும்ந்தா
லைட்ட அவுங்க அப்பாவ தூண்டி ஊரா முஞ்சி ச
அய்யோ அவுதுடா காதயே வேலயாகாது நீங்க போத்துக்க அங்க நாங்க சு சொல்லரு நரட இல்ல கேட்டு நம் நட்டு இருந்தோம்
ஆ
ஐடியா இல்லே பட்டின ஐடியா
உம் உம்
அது அல்லங்கா என்ன வேன பே என்ன இஷ்டம் வந்தா
உம்
வந்து போண்ணு எப்பா எல்லாமே பண்ணண்டா
ஆ
எங்க நம்ளல்ல வேல்ல இல்ல உம் சரி நந்றி சோய்ரே
நன்றியா சரி அப்டியே இரு நீ எனக்கு கால் பண்ணு எனக்கு பேலன்ஸ் இல்ல
ஆ நீயே பண்ணு நீயா பண்ணு
நானே ஆமா
உ
அப்டி பண்லாமா
பண்ணு பண்ணு
சரி சரி